ஹலோ ம் சொல்லுங்க தோழி
ஆ தொடர்ந்து பேசுங்க ஓகே அடுத்த டாபிக் என்னா பத்தி பேச போறீங்க
என்னங்க தோழி அடுத்த டாபிக்கா நம்ப உணவு பத்தி பேஸ்லாமா தோழி?
ஆ சொல்லுங்க தோழி
உணவு சிக்கன் பிரியாணி எப்டி செய்யறதுன்னு உங்களுக் தெரியுமா?
நா சொ சொல்றே தோழி நீங்க கேக்குறீங்களா?
ம்
ஆ சிக்கன் பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு என்ன ரைஸ்லா யூஸ் பண்ணுவீங்க தோழி
பாஸ்மல் ரைஸ் சொல்லுங்க தோழி தோழி கொஞ்ச ஃபோனு கிட்ட வச்சு பேஸ்றீங்களா பாருங்க கொஞ்ச எனக்கு ரொம்ப தூரமா கேக்கற மாரி ம் கொஞ்சொ கரகரன் கேக்குது தோழி
ம் சொல்லுங்க தோழி இப்ப பாஸ்மதி ரைஸ் பிரியாணினா இப்ப தெளிவா கேக்குதா உங்களுக் க்கு ஆ பாஸ் மதி ரைஸ் பிரியாணிக்கு தோழி ஒரு டம்ளர் ரைஸ் எடுத் திங்கன்னா ம் அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அல்லது ஒன்னே கால் டம்ளர் தண்ணியே போதுமானது ஃபஸ்ட் வந்து ரைஸ் ச வந்து நீங்க குக் பண்ண போறதுக்கு முன்னாடி ஊற வச்சீங்கன்னா போது
ம் சரிங்க தோழி
இப்ப நீங்க பாத்திரோ வச்சு சமைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்ப ஊற வச்சீங்கன்னா கரைக்டா இருக்கு
சரிங்க தோழி அதுக் முன்னாடி ஊற வச்சா என்ன ஆகு தோழி கொள கொளணு ஆயிடு
ரொம்ப கொலழஞ்ஜு போயிரு தோழி அது ஒரு மாவு ஓட இது மாதிரி ஆயிரு அதே மாரி அத ரொம்ப தேச்சு அலசி கழுகக்கூடாது லேசா தண்ணி ஊத்தி ஊற வச்சுட்டு அந்த தண்ணிய அப்டியே ஃபில்டர் பண்ணிர்ணு அவ்ளோதா கையே வெக்க கூடாது தோழி அந்த அரிசில
ம் செரிங்க தோழி
அப்றோ தேவையான அளவு வெங்காயோ அப்றோ கொஞ்ஜோ கம்மியாவே தக்காளி
செரிங்க தோழி
ச்ச மெளகா அப்றோ ஒரு பிடி புதினா அதுக்கு ஈக்குவல்லா கொத் அ கொத்தமல்லித்தல இதெல்லா எடுத்து வேச்சு கோங்க அப்றோ கரம் மசாலா பவுடர்ஸ் வந்து பவுடர விட நா வந்து அந்த ஸ்பைசஸா அப்டியே போட்டுருவ தோழி அது நல்லா ஃபிளேவர் இருக்கு எண்ணெயில போடும்போது அதோட வாசனை எல்லா ரொம்ப நல்லா இருக் ம் அண்ணாச்சி பூ கிராம்பு பிரிஞ்சி எல பட் பட்ட லவங்கோ ஏலக்கா அது சோம்பு
செரிங்க தோழி
இத எல்லா எடுத்து ஆ கொஞ்சோ ஆயில் போட்டு கொஞ்சௌ கீ போட்டு நல்லா ஹீட் ஆனா ஒன்ன ம் இதெல்லா போட்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு வெங்காயத்த வந்து நீங்க நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் கலர் ஆனா ஒன்னே எடுத்து ச்சுகோங்க தனியா அத எடுத்து வெச்சதுக்கப்றோ இந்த ஸ்பைசஸ் அல்லா உள்ள போட்ருங்க உள்ள போட்டீங்கனா அதெல்லாம் பொருஞ்சு ஒரு ஸ்மெல் வரு அப்போ வெங்காயோ பச்ச மெளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் ஆர் மட்டன் எதாது ஒன்னு போட்ருங்க போட்டு அத் தியு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்லி ல்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் கொஞ்சோ கொஞ்சோ போடுங்க காரத்துக்கு தகுன போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்க தோழி அதோட கலர் எல்லா நல்லா சேன்ஜ் ஆகு அப்ப கொஞ்சோ ஒரு அர டம்ளர் தயிர் அந்த மாரி மிக்ஸ் பண்ணுங்க அதோட அ மிக்ஸ் பண்ணீங்கனா அதோட ஃபிளேவர் நல்லா ஃபிளேவர் குடுக்கு குடுத்ததுக்கு அப்றோ ம மட்டன் ஆர் சிக்கன் போட்டா அதோட நல்லா உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்பறோ தண்ணி அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு வெச்சிங்கனா கரெக்டா இருக்கு உங்ளுக் கொஞ்சோ சாப்பாடு நல்லா உதிரியா நல்லா வேகற மாதிரி வேணுனா ஒரு கால் டம்ளார் சேத்தி வெச்சுக்கோங்க தோழி போட்டு ஒரு ஹாஃப் பாயில் ல் ஆனோனா எடுத்து ஒரு தோச கல் வெச்சு அது மேல ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு இந்த பாத்தரத்த தூக்கி அது மேல வெச்சுட்டு ஒரு நல்ல பெரிய பாத்தர த்துல சுடு தண்ணி காயவச்சு அது மேல வச்சிருங்க தோழி ஸ்டவ சிம்ல வச்சிருங்க ஒரு பத்து நிம்ஷோ தம் போட் டுக ஹான் உங்ககிட்ட இந்த தேங்கா ஓடு இருக்குல
ம் ஆமாங்க தோழி
அத வந்து நல்லா அடுப்புல வச்சு நல்லா சுட்டுட்டு நல்லா போகையா வரு பா த்தீங்களா அப்போ ஒரு கிண்ணத்துல போட்டு அந்த பிரியாணி பாத்திரத்துக்குள்ள வச்சிருங்க
ம்
அது அந்த போக வாச வருது பாத்தீங்களா அப்போ வந்து கரி திருந்துச்சுன்னா வெச்சீங்கன்னா சூப்பரா இருக்குந் தோழி அந்த வாசோ
ம் எனக்கு புரில தோழி இன்னோறு வாட்டி சொல்லுங்க
அந்த பிரியாணிய தம் போட்டு முடிச்சுட்டீங்கல்ல தம் போட்டு முடிச்சு வச்சிருப்பீங்க
ஆமாங்க தோழி அந்த மேல இருக்கற தண்ணி எல்லா எடுத்துட்டு அதுக்கப்றோ
அந்த மூடிய ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கிண்ண த்துல ஒரு பீஸ் கறி துண்டு இருக்கு இல்லையா அது ம் எரிஞ்சிரு நா அடுப்புல செய்யும்போது அந்த கறி பீஸ் இருக்குன் தோழி
ம் ம் ம்
அத வந்து எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு இந்த பிரியாணிக்குள்ள வச்சிரணு
ஆ சேரிங்க தோழி
வெச்சுட்டீங்கன்னா அந்த பொக அப்டியே அந்த பிரியாணி ஃபுல்லா அப்சர்வ் ஆகுந் தோழி அது சூப் சூப்பரா இருக்கு அந்த வாசோ நீங்க கடைசியா தம் ஒடச்சி சாப்பிடும்போது சூப்பரா இருக்குந் தோழி
அப்டிங்களா அத வந்து இப்போ நம்ம அடுப்புல கேஸ்ல செய்யறோம்னா அந்த அஆ கொட்டா கொட்டாங்கச்சி தானே சொல்லுவோ அந்த ஓ ப்டு அத அத பாத்து ஹீட் பண்ணி
கூட ஒரு புக ஸ்மெல் மாதிரி இருக்கு இந்த கறி வெச்சீங்கன்னு வெச் சுகோங்ளே அடுப்பு கறி இருக்கு பாத்தீங்ளா அத வந்து தீல காட்டி அப்டியே ஒரு கிண்ணத்துல போட்டு அதுக்குள்ள வெச்சீங்கன்னா நல்லா ஒரு ஸ் நல்லா இருக்குன் தோழி
அப்டீங்ளா நான் இப்பதான் கேள்விப்படறேன் தோழி
ஆ ஹதராபாத் பிரியாணிக்கெல்லா சூப்பரா இருக்குந் தோழி
சேரிங்க தோழி நான் செஞ்சு பாக்கறேன் தோழி
அதுக்கப்றோ கடைசில தம் அடிச்சு எறக்கும்போது கொஞ்சோ நெய் விட்டுட்டு அப்புற வறுத்து வச்சிங்கல்ல வெங்காய அத வந்து லாஸ்ட்டா அது மேல போட்டு கொஞ்ச கொரியாண்டர் லீஃப் போட்டு கலக்கி சாப்ட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு தோழி
சரிங்க தோழி சூப்பரா சொல்றீங்க சொல்லும் போதே சாப்படனு போல இருக்கு
எனக்கு இன்னொரு தோழி சொன்னாங்க நீ தயிர் வ அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடறத விட பிரெட் பிரெட் அல்வா வெச்சு சாப்டுங்கக்கா அ அதோட டேஸ்ட் சூ உங்களுக்கு ரொம்ப புடிக்கு அப்டின்னு சொன்னாங்க நா வந்து ஹைதராபாத் பிரியாணி சா ட்டு அதுக்கப்றோ லாஸ்டா அந்த பிரெட்டோட அல்வா சாப்ட்டுருக்கேன் நல்லா இருக்கு ம் ட்ரை பண்ணி பாருங்க
சரிங்க தோழி நா ட்ரை பண்றன் தோழி
உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ் எதாவது சொல்லுங்க
அதுதா தோழி பிரியாணி தா தெரியு தோழி
ம்
பிரியாணி வேற வந்து எறாத்தொக்கு நண்டு நண்டு கிரேவிக்கு சொல்லவா தோழி
ஆ நண்டு கிரேவி சொல்லுங்க தோழி எனக்கு எங்க வீட்ல எல்லாருமே விரும்பி சாப்டுவாங்க நீங்க ஒரு ஸ்டைல சொல்லுங்க நா அதை வேணா ட்ரை பண்ணி பாக்கறன்
ம் நண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணு தோழி
ஆ
அதுக்கப்புற வந்து நம்ம ஆனியன் இருக்கு வெங்காய இருக்கு பாத்தீங்களா அது கொஞ்ச ஒரு வெங்காய சிறுவா கட் பண்ணி வெச்சுகங்க தோழி கூட என்ன பண்றீங்க கட் பண்ணி வெச்சுட்டு அது கூட இன்னொர் வங்காய எடுத்து ஒரு நாலு பீஸா கட் பண்ணி அந்த மிக்சி ஜார்ல எடுத்து போட்டு டு அது கூட கொஞ்ஜோன்டு சீரக கொஞ்ச மெளகு கொஞ்ச வந் து இந்த வங்காய ஒரு வொங்காயோ கட் பண்னோ பாத்தீங்ளா அந்த வங் காயோ ஒரு தக்காளி இதலா போட்டு பச்ச மொளகா ரெண்டு
ம்
இதல்லா போட்டு நல்லா மிக்சில நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிக்குங்க நல்லா அரைச்சிடுங்க மயமயன்னு அரைச்சிட்டதுக்கு அப்பறோ இந்த வங்காயம் போட்ருக்கே கட் பண்ணி வெச்ருக்கீங்க பாத்து க்ளாஸ் சிறுவா அது எட்த்து எண்ணெயில போட்டு நல்லா கடுகுலாம் போட்டு கொஞ்சோம் சீரகம் சொல்லும்போதே பெருஞ்சீரகன்னு சோம்பு அதலாம் போட் நல்லா வதக்கிட்டு இது எடுத்து அதுல கொட்டிடுங்க கொட்டிட்டு ஒரு தக்காளி சின்னதா இன்னொர் தக்காளி எடுத்து சிறுவ கட் பண்ணிட்டு நீங்க வேணுன்னா போட்டுக்கலா நா ஆனா தக்காளி போடல அது அரச்சு வச்சுக்கத்தோடு ம் அரச்சு வச்சிருக் குல்லே எனக்கு அது போது சேர் வேணுனா கூடோ இன்னொரு தக்காளி கூட போட்டு அதுல அரச் சிக்கலா நம்ப எவ்ளோ செய்ய போறோமோ அதுக்கேத்த மாரிதான் ச் இன்னொரு வங்காயமு போட்டு அ வச்சுக்லா தக்காளி வேணா வந்து பச்ச மொளகா போட்டே ஆவணு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ப பூண்டு அரச்சே ஆல்ரெடி வச்சிர்ந்தா ஓகே இல்லனா அதுலயே வந்து இஞ்சி துண்டு கொஞ்சோ போட்டுக்லா கொஞ்சோ வந்து பூண்டு போட்டுக்லா ஒரு நாலு அஞ்சு பூண்டு பல்லு போட்ருக்கா போட்டு நல்லா மயமயன்னு அரைக் ச்சு அதுல ஊத்திட்டு நல்லா கா இதுவு கருவேப்பில போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவந்து அந்த நண்டுலா அலசி வச் ருக்கீங் பாத்தீங்ளா அந்த நண்டு போட்டு மஞ்ச தூள் கொஞ்சோ போட்டு கொஞ்ஜோ மொளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை மேரி பண்ணி அதுல கொஞ்சோ தண்ணி ஊத்தி அத நல்லா வேகுற வெரியு சிம்ல வச்சு இது பண்ணி மூடி மூடி எடுத்தீங்ன் வைங்களே சூப்பரா இருக்கும்ங்க அதுலேயே சாப்பாடு போட்டு பெரட்டி சாப்ட்டு போயிட்டேருக்கலா ஏ பசங்க அப்டிதா சாப்டுவாங்க அதுல பச்ச மொளகா போட்டா அவ்ளோ ஒரு இது தெர்துங்க அதுல
ஆ
சாப்புட்றதுக்கு இன்னு டேஸ்ட்டா இருக்குது இது ஒரு ஸ்டைலு ம் நல்லா இருக்கு ஆனா வெறு தொக்கா வெக்றதார்ந்தா ஆ வெறு வங்காயோ தக்காளி அதெல்லா கட் பண்ணி போட் டு அந்த நண்டு கிளீன் பண்ணி அத போட்டு அப்புறம் மொளகாத்தூளு அதுக்கப்பறோ வந்து நம்ப மஞ்சத்தூளு மெளகுத்தூளு இதெல்லா போட்டு சும்மா தொக்கு மாரி வெச்சுக்கலா இந்த மாரி அரச் சு வக்கும் போது பச்ச மொளகாலா போட்டு அரச்சு வெ கும் மோது அவ்ளோ டேஸ்டாருக்கு இந்த பச்ச மொளகா வா சன அவ்ளோ இதுவாருக்கு புதினா கூட போட்றதாருந்தா கூட போட்டுக்கலா உன்னு டேஸ்ட்டாருக்குது அது மாரி செஞ்சு பாருங்க தோழி வேற உங்களுக்கென்னா தொழி செய்ய தெரியு
வேற
விது ஒன் சொல்றாங்களே தோழி அது தெரிம்மா இப்போ இந்த சத்தான அந்த இதுருக்கு பாத்தீங்களா மொள கட்டிய பயிருங்க அதுல வந்து ச் எப்டி தோச சுட்றாங்களா தெரிமான் கேக்குறே
ஆ மொளக்கட்டுன பயிர் வந்து இந்த பச்ச பயிர் இருக்கு பாத்தீங்களா அத வந் து எ ஃப்ரெண்ட்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க அதுல வந்து தக்காளி நம்ம தொக்கு செய்வோல்ல
ம் ம் ம்
இது மாரி செஞ்சு பச்ச பயிர வந்து நல்லா மொளகட்டி வேக வச் சு அதோட ஆட் பண்ணி சாப்ட்டா நல்லா இருக்குன் சொன்னாங்க தொழி
அப்டிங்களா
ஆ வெறும் தக்காளி கிரேவிலயே அத போட்டு சாப்ட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு
ம்
அப்டின்னு சொல்லிருந்தாங்க நான் பச்சை பயிர் வந்து தோசை மாவுல கொஞ்சம் கலக்கிக்குவே தோழி
ம்
ஆ அந்த மொளை கட்டினாலும் அத அரைச்சு அப்டியே மிக்ஸ் பண்ணி கலக்கிடுவேன் இல்லன்னா உப்பு ஊற வச்சு அதை மிக்ஸ் பண்ணி தோசைல மிக்ஸ் பண்ணிடுவே தோழி
ம் செரிங்க தோழி
அப்ப வந்து கொஞ்சம் உடனே ஊத்தும் போது அந்த பருப்போட வாசமா நல்லா இருக்கும் இல்லைங்க
ம் ம் அது எப்டி அங் மாவு ஊரை வச்சு அரைச்சு வச்சுப்பீங்களா தோழி இல்ல தோசை மாவுல நீங்க இத மட்டும் பச்சைப்பயிரை மட்டும் அரைச்சு ஊத்துவீங்களா
வந்து அதோட மிக்ஸ் பண்ணிருனு தோழி இல்லனா மாவு தீந்துருச்சுனா வேணா இதோட ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் ம் பச்சைப்பயிறு அதேல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சு அதுக்கப்புறம் ஆட தோசை மாரி காலையிலயே ஒரேடியா செஞ்சுருனு தோழி
அதுக்கு தொட்டுக்க என்ன தோழி நல்லாருக்கும்
அதுக்கு கார சட்னி நல்லா பெஸ்ட்டா இருக்கும்னு தோழி
செரிங்க தோழி நம்மளுக்கு குடுத்த நேரம் முடிஞ்சுச்சு புதுல இன்னொரு கால்ல இணைக்கலாம்னு தோழி
நன்றி தோழி